வணக்கோ சார்
ஆ மேடம் வணக்கம் எனக்கு அடுத்த மாசோ வந்து எனங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ருக்கு
சரிங்க சார்
அடுத்த மாசோ பத்தா தேதி எனாகேஜ்மென்ட்டு தேட்டி முப்பதா தேதி வந்து கல்யாணோ இருக்கு ஓகேங்ளா
சரிங்க சார்
ஒங்க பூ கடைல எனக்கு பூ கெடைக்குமான்றதுக்காக நா கால் பண்ணே உங்க கடைய பத்தி நா கேள்விப்பட்ருக்கோ ஓகேங்ளா பூ வந்து நல்லா பண்ணி பண்ணி குடுக்றிங்க மாலைலருந்து டிசைன் ஒர்க் இங்கு மொத கொண்டு எல்லாமே நல்ல கம்மியான ரேட்டுக்கு பண்ணி குடுக்கறீங்கன் கேள்விபட் ட்டே அப்புறோ அது மட்டு இல்லாத உதிரி பூ ரோஜா பூ எல்லாமே உங்ககிட்ட மொத்தமா கெடைக்குதுன்னு கேள்விப்பட்டே அஹ் இப்போ எனக்கு எல்லாமே பண்ணி தர முடியுமா மேரேஜ் ஃபங்ஷன்க்கு டிசைன்லருந்து டெக்ரேஷன்லருந்து எல்லா பூ மே உங்கிட்ட இருக்கு இல்லயா
கண்டிப்பா எல்லாமே கெடைக்கு சார் எங்க கிட்ட இருந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்க கிட் ட்ட வந்து எல்லா பூ எப்டி சொல்றது குண்டு மல்லில இருந்து நீங்க கே க்கற வெரைட்டி பூ வரைக்குமே எல்லாமே ஏங்கிட்ட இருக் குங் சார் நீங்க எந்த மாரி சார் எதிர்பாக்குறீங்க
எனக்கு டெக்கரேஷன் பூவும் வேணு எனக்கு குண்டு மல்லியு வேணு ஜாதி மல்லியு வேணு ரோஜா பூ வேணு எல்லாமே எனக்கு மிக்ஸ்டுடாதா வேணு பட் டெக்ரேஷனுக்கு வந்து எப்டியு நெறயா ஆகு ஓகேங்களா உங்களுக்கே தெரியு
ஆமாங்க சார்
ஸ்டேஜ் டெக்ரேஷன் இருக்கு என்ட்ரன்ஸ் டெக்கரேஷன் இருக்கு அப்ற இந்த பொண்ணுக் கு வந்து இந்த சம்மங்கி மால இந்த தலையில வைக்கிற பூ அது இதுனு நெறயா இருக்கு அது எல்லாமே சே த்து எனக்கு நெறயா வேணு அதனாலதா கே
புரியுது புரியுதுங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன ஜாதி மல்லி எல்லா பாத்தீங்கன்னா ஒரு நைட்டுதா தங்கு சார் புரியுதுங் இப்ப மேரேஜின்னும்போது ரிசப்ஷன்னு போது நீங்க இந்த ஜாதி மல்லி இந்த மத்த இந்த நெறயா பூவெல்லா சொன்னீங்க சில பூவெல்லா வ ந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்தா சார் நல்லா இருக்குமே
ம் ம்
இந்த கனகாம்பரம் குண்டுமல்லி அரும்பு இதெல்லா பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு இந்த ரிசப்ஷனு வழ நிச்சயதார்த்தம் சொன்னீங்கல்ல அந்த நிச்சயதாத்த அன்னைக்கு இந்த குண்டு மல்லி அரும்பு
ம்
கனகாம்பரம் இதெல்லா நாங்க கட்டி குடுத்துருவோ சார் கட்டி குடுக்கறதுக்கு சேத்துனா நாங்க கூலி வாங்குவோ
ம்
அது குடுத்துருவோ உங்களுக்கும் பொண்ணுக்கும் எந்த மாரி மால டிசைன் வேணும்னு அன்னைக்கி அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கான மால என்ன வேணு அன்னைக்கி நீ நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த மாலைய நாங்க செஞ்சு குடுத்துருவோ என்கேஜ்மெண்ட்க்கு எதனா டெக்கரேஷன் பண்ணனு வீட்ட சுத்தி டெக்கரேஷன் பண்ணு எந்த பூவால பண்ணனு எந்த டிசைன்ல பண்ணணு நீங்க சொன்னீங்கன்னாதா சார் நாங்க அந்த பூவெல்லா ஆர்டர் போட்டு வரவேற்ப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களோட எங்கேஜ்மெண்ட் என்னைக்கி சார்
என்கேஜ்மண்ட் வந்து நெக்ஸ்ட் மன்த் டுவெண்டி மேடம்
நெக்ஸ்ட் மந்த் டுவெண்டி இப்ப நீங்க டுவெண்ட்டி சொன்னது வந்து நானு ஒரு ரெண்டு நாளைக்கு மின்னாடி ஆர்டர் போட்டாதா நீங்க சொல்ற பூவு இப்ப இந்த சாமந்தி பூல டெக்கரேஷன் பண்ணுவாங்க சில பேரு வந்து பிளாஸ்டிக் பூவுல டெக்கரேஷன் பண்ணுங்கன்னுவாங்க சில பேர் வந்து அந்த வாசனை பூவுல மறிக்கொழுந்து இந்த நெறையா வெரைட்டி இருக்கிற பூவல்லா சேத்து வச்சு கொஞ்சோ டெக்கரேஷன் பண்ணி குடுங்க
ம், ம்
அப்டில்லா சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த மாரி டெக்கரேஷன் வேணு
எனக்கு நேச்சுரல் பூவதா மேடம் வேணு எனக்கு இந்த இது பிளாஸ்டிக்லா வேணா பிளாஸ்டிக்லா நல்லா இருக்காது பாக்குறதுக்கு எனக்கு வந்து ஃப்ரெஷா வேணு அன்னைக்கு காலைல எனக்கு இப்போ நா ரிசெப்ஷன் வந்து எனக்கு ஈவினிங்தா எனக்கு அன்னைக் காலைல இருந்த பூ தா எனக்கு வேணு ஓகேங்ளா
புரியுதுங் சார் ஏன்னா நான் ஆர்டரு போட்டுதா சார் நா பாத்தீங்கன்னா ஆ பெங்களூரு ஒசூரு அந்த சைடுல இருந்துதா சார் நா
அந்த மாரி பேங்களூர்ல இருந்து வர்றது வேணா எனக்கு லோக்கல்ல கெடைக்குறத பண்ணி குடுங்க ஏன்னா பெங்களூர்லருந்து வர்றது கண்டிப்பா வாடிடு
மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்குற பூ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பேங்ளூர்ல இருந்து ஆட்ரு போட்டு வர்ற பூவுங்கதா சார் இங்க எல்லாமே நம்ம லோக்கல்ல பூக்குற பூவுன்னு பாத்தீங்கன்னா இந்த அரும்பு சாமந்தி இந்த மாரி பூவுங்கதாங்க சார் நீங்க சொல்ற மாரி லோக்கல்ல கொடைக்குற பூவுங்க
செரி பேங்களூர்லருந்து வர்றதுக்குள்ள வாடிடாதா
வாடாதுங்க சார் உங்களுக்கு உங்களோட டெக்ரேஷன் உங்களோட நிச்சயதார்த்த அன்னிக்கு பண்ணும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்குற மாரிதா
ச்சின்னா ஓகே தா எனக்கு ஒன்னு பிரச்சனை இல்ல வாடுற மாரி இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது மேடம் அதுக்காக தா சொல்றே
ஓகே ஓகேங்க சார்
ம்
ஓகேங்க சார் கண்டிப்பா சார் இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு மட்டுந்தா பூவுங்களா இல்ல உங்கள ரிலேட்டிவு எல்லாருக்குமேங்களா எப்டி சொல்றீங்க எல்லாருக்குமே தா இப்ப எவ்ளவு பூ சார் தேவப்படு உங்களுக்கு கேஜி கணக்குல வேணுங்களா எப்டி சார்
எனக்கு வந்து இப்போ டெக்ரேஷ்னக்கு வந்து நெறையா உங்களுக்கே தெரியு ஒரு ஸ்டேஜ் டெக்ரேட் பண்ணணுன்னா எவ்ளோ வேணுன்னு தெரியு பட் வந்து எங்களுக் கு வந்து இப்ப இந்த பூ இந்த கனகாம்பரம் சேர்ந்த மல்லிப்பூலா வந்து ஒரு ஒரு அம்பது பேரு யூஸ் பண்ற மாரி வேணு எனக்கு
ம் நாங்க நாங்களே கட்டி குடுத்துணுமா சார் இல்ல நீங்க
ஆமா நீங்களே கட்டி குடுத்துர்னு இந்த பங்க்ஷன் டைம் இது இங்க யாரும் கட் ட முடியாது நீங்களே கட்டி குடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கு
புரியுதுங்க சார் இப்ப நீங்க உதிரி பூவா வாங்கி எங்களுக்கு ட்ட குடுத்து கட்ட சொல்றீங்களா இல்ல நாங்க வாங்கி நாங்களே உங்களுக்கு கட்டி குடுக்கணுங்களா
இல்ல நீங்க நீங்க எப்டி வாங்னாலு ஓகே தா ஆ நீங்க வாங்கி கட்டி குடுத் தாலு ஓகே இல்லன்னா நா நீங்களே வாங்கி குடுங்க ஓகேவா ஒன்னு பிரச்சனை இல்ல ஆ ஆ நீங்க வாங்கி எனக்கு கட்டி குடுத்துட்டு மொழம் எவ்ளோ அப்டின் சொல்லிட்டு ஆ சொன்னிங்கன்னா ஓகே தா
ஓகேங்க சார் ஓகேங்க அரும்புங்களா குண்டுமல்லிங்களா சார் இப்ப கட்டி குடுக்க சொல்றீங்களங்க சார் ஒரு அம்பது பேருக்கான பூ கட்டி குடுக்க சொல்றீங்கல்ல
ம் ம்
அந்த அம்பது பேருக்கானா பூ வந்து அரும்புங்களா குண்டுமல்லிங்களா சார்
ஆ எது நல்லாருக்கு மேடம் உங்களுக்கு தெரியு இல்லயா நீங்க ஒரு ஃபீமேல் இல்லயா உங்களுக்கு உங்களுக்குல்லா கல்யாணோ நடந்துருக் கு அந்த டைம்ல என்னென்னல்லா பண்ணி
வோ ஆனா வந்து நீங்க வந்து ரிசப்ஷன் இது என்கேஜ்மண்ட்ன்னு போது அந்த இடமே நல்லா வாசனை யாவு லேடிஸ்ங்களுக்கு பாக்கதுக்கு நல்லா அட்ராக்ஷனா இருக்குற ஒரே பூ குண்டுமல்லி தா சார் குண்டுமல்லி கூட பாத்தீங்கன்னா கனாகம்பரோ கலந்து வச்சாங்கன்னா லேடிஸுங்க நல்லா இருக்குங்க சார்
ஓகே மேடம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
அததா சார் கேக்குறே உங்களுக்கு குண்டு மணியு கனகாம்பரமோ அ தனித்தனியா நா கட்டி குடுத்துருவே நானு அம்பது அம்பது பேருக்கு வர்ற அளவுக்கு நாங்க கட்டி குடு ஆனா நாங்க கட்டி குடுத்ததுக்கு அப்றோ ஒங்களுக்கு மொழக்கணக்குல தா சார் நாங்க அமௌண்ட்டு டிசைட் பண்ணுவோ மொழோ ஒரு மொழோ இப்டி இவ்ளோவுன்னு சொல்லிதா சார் குடுப்போ
ஓகே நீங்க நீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன ரேட்டு எல்லாருக்கு வாங்குறீங்களோ அந்த ரேட்ட வாங்கிக்கிங்க ஓகே ஓகேங்களா நா எதுவுனு சொல்லல ஓகேங்களா
செரி ச செரிங்க சார் இப்ப மேரேஜ் எப்பங் சார்
ஹலோ
மேரேஜ் மேரேஜ் எப்பங் சார்
மேரேஜ் வந்து தேர்ட்டியத் மேடம் நெக்ஸ்ந்த் தேர்ட்டியத்
ஆ என்கேஜ்ம என்கேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா டுவெண்டி டூவு அப்டியே நெக்ஸ்ட் மந்த்த் டுவண்ட்டி டுவண்ட்டி அதே மந்த் பாத்தீங்கன்னா டுவென்ட்டி எயிட்ல மேரேஜ் தேர்ட்டி டுவெண்ட்டி தேர்ட்டி பத்து நாள் டிஃப்ரெண்ட்டுங்க சார்
ஆமா பத்து நாள் பத்து நாள் டிஃப்ரென்சுங்க
ஓகேங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா மேரேஜக்கு எப்டிங்க சார் ஸ்டேஜ் ஃபுல்லவே டெக் டெக்கரேஷன் வேணுங்களா இல்ல
ஃபுல்லா டெக்கரேஷன் வேனு நல்லா கிராண்டா பண்ற மாரி
பூவால மட்டுதா டெக்கரேஷன்கங்களா சார்
ஆமா மேடம் பூவா தா மேடம்
ம் செரிங்க சார் செரிங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா மண்டப ஃபுல்லா அந்த வாசலு இந்த என்ட்ரன்ஸ்ல உள்ள வரும்போது
ம்
அந்த மாரி எல்லா டெக்ரேஷன் எப்டிங்க சார்
என்ட்ரன்ஸ்
ஹலோ
சேத்து பண்ணீங்கன்னா ம்
ம் அதா சார் என்ட்ரன்ஸ் பண்றது ஓகே உங்களுக்கான டிசைன் என்னு நீங்க சொன்னாதா சார் என்னால து நானு எவ்ளோ பூ வாங்குறது
டிசைனோட எனக்கு டிசைனோட அந்த போட்டோஸ் சென்ட் பண்ணுங்க நா பாத்திட்டு எப்டி இருக்குன்னு பாத் சொல்றே
செரிங்க சார் நா நெறையா இப்ப பங்க்ஷனுக்கெல்லா போயிட்டு எங்களோட டிசைன் நானு பண்ணியிருக்கே நானு அந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நா எடுத்து வெச்சிருக்கே உங்களுக் கு நா அனுப்பி விட்றே நேச்சுரல் தா இருக்கு எடிட்டிங் கெடையாது எங்கள்து ஃபுல் அன்ட் ஃபுல்லுமே நேச் தா நீங்க அத எந்த டிசைன் வேணுனு சொல்லிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நா கண்டிப்பா உங்களுக்கு அந்த டிசைன்ல நா பூ ஆர்டர் பண்ணி வர
த்து கம்மியாக பண்ணி குடுங்க ஓகேவா ரொம்ப அதிகமாலா பண்ண வேணா
ஓகேங்க சார் அதா சார் நா வந்து நீங்க நா டிசைன் அனுப்புறே நீங்க எந்த டிசைன்னு சொல்லுங்க அதுக்கு எவ்ளோ பூ எவ்ளோ பட்ஜெட்ன்றத நா உங்களுக்கு சொல்லிறே அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்க செட் ஆகுன்னா இது பண்ணுங்க எந்த டிசைன் சொல்றீங்களோ அத நானு உங்களுக்கு பர்ஃபெக்டா முடிச்சு குடுத்துறே சார் நானு
செரிங்க மேடம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி குடுங்க எனக்கு சிறப்பாக பண்ணி குடுங்க நா அடுத்த ஃபக்ஷன்லா வந்து உங்களுக்கு தேடி வரணு ஓகேங்களா எனக்கு வந்து பூ இந்த மாரி நல்ல பூவா கொடுத்தாங்கன் சொல்லி ஒரு பேர் வரணோ அப்படி இருந்தா தா நா அடுத்த ம அடுத்த டைம் வந்து உங்கள நா தேடி வருவே
கண்டிப்பாங்க சார் கண்டிப்பா சார் நாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் தா ஸார் பண்ணி கொடுப்போ என்னப் பிளா செல பேர் பாத்தீங்கன்னா இப்ப டிரெண்டிங்ல பாத்தீங்கன்னா நேச்சர் பூல யாருமே அதிகமா தலையல வெக்கிறதுமே சரி ஃபங்க்ஷனுக்ககூ யாரூமே அதிக விரும்ப மாட்டுகுறாங்க எல்லா இந் பிளாஸ்டிக் பூ வெச்சு டெ டெக்ரேஷ் நல்லா இருக்கே தலைக்கி வைக்கிறது நல்லா இருக்கேன் சொல்லிட்டு அதெல்லாம் வெச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா அத வைக்கரதுக் பாக்குறதுக்கு நல்லா இருக்கூ சார் ஆனா பாத்தீங்ன்னா மனசுக்கு சந்தோஷமா அது வாசனை தா சார் முக்கியமானது இருந்தாமே நம்மளுக்கு அதால நீங்க உங்களோட் இது எனக்கு புடிச்சிருக்கு எப்படி சொல்றேன்னா சார் நீங்க பிளாஸ்டிக் வேணா எனக்கு எனக்கு நேச்சுரலா இருக்கறப் பூ தா வேணூ சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்ல நா உங்களுக்கு பண்ணி தரே இன்னொன்னு எந்த டிசைன் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நா முட்ச்சீ குடுத்துர்ரங்க சார் நானு
ஓகே மேடம் கண்டிப்பா கண்டிப்பா நா உங்களுக்கு நா ஆர்டர கண்டிப்பா ப்ளேஸ் பண்றே ஆ உங்களோட என்னோட எனக்கு வந்து உங்களோட அந்த மாடல் மட்டூ எனக்கு சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா எந்த மாடல் புடிச்சிருக்கு சொல்லி நா கேக்குற என்னோட நா வருங்கால ஒய்ஃப்ட்டயூ கால் பண்ணி கேட்டுட் இந்த டிசைன் போட்லாமா இல்ல எங் அவுங்க சொந்தகாரங்கிட்ட லா கேக்குற அப்பாட்ட அம்மாக்கிட்ட லா கேட்டுட்டு எந்த டிசைன் போட்லா சொல்லிட்டு நா பாத்துட்டு நா உங்களுக்கு கால் பேக் பண்ற அப்படி இல்லனா நீங்க டிசைன் போட்ற இடத் இடத்துக்கே நா வரோ ஓகேங்களா நீங்க ‌அத் போட்டு வச்சிருப்பீங்கில்லையா லைவ்வா போடுற இடத்துல்லா வந்து பாக்குறோ பாத்துட்டு நா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோ மேடம்
சரிங்க இன்னொன்னு சார் நீங்க மேரேஜ்க அப்ப உங்களுக்கு மால எப்டிங்க சார்
ம் மால வந்து எனக்கு இந்த சம்பங்கி மாலை தா வேணூ
சம்பங்கி மால தா வேணுங்ளா சார் ஆ டிசைனுங்ளா இல்ல நார்மல் தானா சார் சம்பங்கிலே
ம் அதுல கொஞ்சொ மீடிமா இருந்தா போதூ மேடம் அது
மீடிமா இருந்தா போது உங்களுக்கு ஓகேங் சார் ஓகேங் சார் சரிங் சார் நா உங்களுக் பாத்திங்ன்னா வாட்ஸ்ப்ல என்ன எங்களோட டீடெயில் புல்லாவே அனுப் சுட்றே உங்களுக் பாத்தீங்கன்னா எந்தெந்த டிசைன் சொல்லிட்டு அதுவூ அனுப்பி உட்றோ நீங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு புடிச்சிக்கிற டிசைன சொல்லுங்க
ம்
அவங்களுக்கு கண்டிப்பா நானு கொறைஞ்ச வெலயில உங் நா பண்ணி தரோ சார் நானூ
சரிங்க மேடம் கண்டிப்பா மேடம்
ஓகேங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அசப்
கே நா நேர்ல நாளைக்கு இல்ல இன்னூ ஒரு ரெண்ட் நாள் கழிச்சு வந்து பாக்குறே உங்க ஆஃபீஸ வந்து விசிட் பண்றே உங்கள பாத்துட்டு மீட் பண்ணிட்டு எப்டி என்னன்றத பேசிட்டு அதுக்கப்புறோ நா அட்வான்ஸ் பே பண்
ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க் யூ சார்